அ வணக்கம் சர் வணக்கம் தோழரே ஆ நல்லா இருக்கீங்களா
நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ கால் சாப்பாடுலாம் ஆயிடுச்சிங்களா
இன்னும் இல்ல நீங்க
ஆ இன்னு இல்ல ஆ ஆ சாப்டனும்
ஆ
அ இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன காலை உணவு ஆ
இன்னைக்கு வந்து முனைப்பா தோசா
தோச எப்போதுமே தோச தா சாப் புறது வழக்குங்களா
இல்ல நா அதிகம் காலையில சாயந்திரோ வந்து இட்லி தா டிஃபன் அயிட்டாமா சாப்
ஆ கேக்ல
காலையில சாயந்தரம் டிஃபன் ஐட்டம்மாதா இருக்கும் தோசை இட்லி இந்த மாரி பனியாரோ இந்த மாரியான அப்பையும் பத்தல ஆ நீங்க உங்க வீட்டுல என்ன
ஏன் இன்னைக்கு வந்து அ சப்பாத்தி ஆமா நைட்டு எத்த நைட்டுக்கு சப்பாத்தி தா அத கொஞ்சோ மாவு வெரவ நீீந்துருச்சு ஆ அதனால இப்ப நைட் சப்பாத்தி தா காலைக்கும் போட்டுங்க மாவு அரைக்க மறந்துட்டேன் அப்டியே வேலையில சுத்தமா மறந்துட்டேன்
அப்டிங்களா நீங்க நீங்க
ஆ கே கொஞ்சோ வேகமா பேசுங்க தோழரே
இல்ல நீங்க வீட்டுல எப்டி ஹவுஸ் வைஃப் அ இல்ல வெளி
ஆமா வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கேன்
ஆ
ஆமா ஹ்ஹ் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆஹ் பாப்பா பஸ்ட் ச்டன்டர்ட் படிக்கறா பாப்பா இப்ப செகண்ட்ஸாண்டர் படிக்கிறா இந்த வருஷம் பஸ்ட ஸாண்டர்ட் ஒரு பாப்பாக்கு மூனுவயசு ஆகுது உஹம் அங்க எப்படி தோழர் வீட்டுல யார் யார் இருக்கீங்க
நானு நானு ஏன் ஒய்ஃபு ஆமா இப்ப எனக்கு ஒரு பையன் இருக்கா
ஒரு பையெ ஆ செரி படிக்கிறாங்களா
செங்கபட்டு வரைக்கு போயி
இன்னு ஸ்கூல் சேக்கல ஆ சரிங்க ஆ உங்களுக்கு இப்ப சமைக்கலா தெரியுங்களா
ஆ தெரியுங்க மா எனக்கு சமைக்க தெரியு நல்லாவே
சமைப்பீங்க
ஏனா நானு
ஆ என்ன சமை எங்கருந்து வந்து அதாது வீட்ல சமைச்சுட்டு என்ன சமையல் நல்லாருக்கு அப்டின்ற மாதிரி என்ன சமையல் சொல்லறாங்க
யார் நான் சமைகிதா
இல்ல இல்ல நீங்க சமைக்கது நீங்க சமைக்கறது
மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதொ ஆமாங்க இந்த மாரியான வெரைட்டி ரைஸ் இருக்கு பாத்தீங்களா
ஆ வெரைட்டி ரைஸ் நல்லா செய்வீங்க
ஆமா ஆமா
ஆ சரி சரி இப்ப இப்ப இந்த பிரியாணி ல்லது எதாது குருமா அந்த மாரியெல்லா எதுவு செய்ய
ஆ தெரியு தெரியு அதுவு தெரியு மோஸ்ட்லி நம ஏனா நாங்க மேரேஜுக்கு முன்னாடியே நாங்க அங்க கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது அந்த சமையல் பழக்கனதால ஒரளவுக்கு எல்லாமே
தான் பண்ணிருக்கீங்க
ஆ
ம் ஆ சரிங்க தோழி ஆ இப்ப பிரியாணி செய்றது எப்டி எப்டின்னு உங்க உங்க தெரிஞ்ச மாரி கொஞ்ச சொல்ல முடியுமா
பிரியாணி செய்றதுங்களா
ம் ஆமா எ எனக்கு செய்ய தெரியும் இருந்தாலும் உங்க டைல் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா
ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு பஸ்ட் ஒரு ஹாஃப்னவர்க்கு முன்னாடியே நம்ம நம்ம பாஸ்மதிலயோ இல்ல சீரகச் சம்பா எதுல செய்றமோ அது ஒரு ஹாப்னவர்க்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து பாத்தீன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு அதிகமான பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போட்டோம்னா டேஸ்ட் நல்லா வரும் முதல நம்ம நல்லெண்ணெ ஆட் பண்ணணும் நல்லெண்ண நல்லண்ணய கொஞ்சம் அதே பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி செய்லாம் செஞ்சு அந்த பட்டை அந்த வகைகல்லாம் போட்டு நல்லா வதக்கி உட்டுட்டு வெங்காயத்தை வந்து பார்த்தோம்ன்னா நல்லா ஆ முருகுலா கருகரை வரக்கி நல்லா வதக்கனம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தக்காளி தக்காளி வந்து அதிகமா போட்டோம்னா புளிப்பாயிடும் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்னும் போட்டலே போதுமானதுதான் நம்ம அப்படி போட்டு நல்ல அதை வதக்கி வி நம்ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிவிட்டு நல்லா வதங்க நல்லா வதங்கணும் ம் பிரியாணி வந்து அவசரபட்டு நம்ம செய்யக்கூடாது அவச அவசர பட்டு செஞ்சோம்னா அதோட பச்ச அப்படியே நம் அப்புறம் வந்து ஆ ஆமா ஆமா அதனால் நல்லா கொஞ்சம் டைம் கொடு நல்ல வதக்கி உட்டிங்கனா நல்லா வதங்கினது அப்புறம் வந்து பாத்திங்கன்னா அந்த மசாலா ஐ நம்ம சிக்கன் பிரியாணில சிக்கன் வந்து நம்ம நார்மலா ம மசாலா போட்றதை விட இப்ப லிக்விடான ஒரு மசாலா வந்துருக்கு
ஓ கடைகள்ல வாங்கக்கூடிய மசாலாக்கலாம் யூஸ் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க
இல்ல அததான் இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹோம்லியா இப்ப இது பண்ணிருக்காங்க நிறைய வந்து லிகவிஃபைடாவே கொடுக்குறாங்க முதல அந்த நமக்கு நார்மல் அந்த பவுடர் மாரி கொடுப்பாங்க அத விட அந்த லிக் வந்து பாத்தீங்கன்னா அத வாங்கி யூஸ் பண்னோ அப்டின் சொன்னா நோ டேஸ்ட் இன்னு அதி மன சிக்கன் எல்லாத்துக்குமே இருக்கு சிக்கனு மீனுக்கு எராலுக்குன் சொல்ட்டு மட்டன்க்கு எல்லார்க்குமே அந்த ஒரு இது இருக்கு அந்த வெரைட்டி தான வாங் யூஸ் பன்றோ இங்கெல்லா அத போட்டு நம்ம நம்ம வாங்கி வெச்சிர்ந்த
தயிரு யூஸ் பண்ணுவீங்ளா தோழரே
அ ஆமா தயிருக்கு யூஸ் பண்ணுவோ ஆனா அதிகமா யூஸ் பண்ணா புளிப்பு அ இதாயிரு அ அந்த ஒரு பேலன்ஸ்காக ஆம் தயிர் சேத்துக்குவோ ஆனா அந்த பேலுன்ஸ் கொஞ்ச அளவா சேத்து அதிகமா சேத்த மாட்டோ தயிறு சேத்துக்கலான்னு தா இது இல்ல நல்ல நல்லாதா இருக்கு அப்டி சேத்துட்டு அப்புற நம்ம கறிய ஒரு ரெண்டு மூணு மூணு நாள் டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம கறிய போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம வதக்கும் போதே ஒரு பாதி வெந்த மாரி நெலைமைல இருந் செஞ்சோனா ஆமா ஆமா அந்தளவுக்கு இருந்தா நமக்கு கறியோட இது தன்ம வந்துரு ரொம்ப நல்லாருக்கு சாஃப்ட்டா இருக்கு இல்லனா ரொம்போ ச சாப்டுறப்ப நெறைய பக்கொ நம்ம பங்க்ஷனுக்கு இங்கெல்லா போய் சாப்ட்ருந்தம்னா
ஆமா அத அதுதா ஒரே நம்ம ஒரு ஒரு அதாது ஏதாது ஒரு வ திருமணமா இருக்கட்டும் இல்லது வேற அதாவுது ஒரு நல்ல நி கழ்வுகளுக்கு போறோ அப்டினா சில இடங்கள்ல நமக்கு வந்து பிரியாணி சாப்படுறோ அப்டினா அந்த பிரியாணியில உள்ள கறிய சாப்படறதுக்கே தோண மாட்டேங்குது ஆமா என்ன காரணனா அவுங்க அப்டியே இல்ல பா அ பாதிதா வெந்துருக்கு பாதி வேகவே வேகாமலியு வே வெச்சு குடுத்தர்றாங்க அது வந்து சாப்டறது அப்டின்றது தோணணு முக்கால் வாசி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷ எடங்களுக்கு போனாலு நா அந்த சாதம் மட்டுமேதா எடுத்துப்பே அந்த நெறைய கடைகள்லுமே நம்ம வாங்கக்கூடிய சாப் சப்பாடு அப்டின்னு பாத்திங்கன்னா நா அந்த வரக்கூடிய பிரியாணில உள்ள கறியெல்லா நா சாப்டவே மாட்ட அது என்னவோ எனக்கு அந்த எடத்துல ரொம்ப வெள்ளையாப் அப்டிய இருக்கற மாரி இருக்கு வேகாதத மாதிரியு இருக்கு அதனால நா வந்துட்டு ஆ அத நா பயன்படுத்த மாட்டேன் மத்தப்படி வீட்ல செய்றோம் அப்டின்னா கா அது நல்லா நல்லவே இருக்கும் நம்ம செய்றது வந்து நம்ம கண்டிப்பா அதோட பதம் நமக்கு தெரிலையா அத பஸ்ட்டு க்கா வங்காயம் தக்காளியோடையே ஒரு எழுவது பர்ஸ்சன்டேஜ் வெந்தது அப்டின்னா ஒரு அம்பது பர்ஸ்சன்டேஜ் வெந்தாலும் கூட சாப்புர்றதுக்கு வந்து அது ஒரு வெ வெள்ள நெரமா இல்லாம கொஞ்சம் கலறு மாற்றமா இருக்கும்
கன்டிப்பா அது வந்து பாத்தீட்ங்னா அதனோட காரணம் என்னன்னா நம்ம அந்த விசியசங்களுக்கு போற டயத்துல அந்த பிரியாணியோடைய பீஸ்ஸு அந்த சிக்கனோட பீஸ்ஸும் மட்டனோட பீஸு சைஸ்லயும் பெருசா போறதுனால அது எல்லா இதோட சேந்து ஆ வேகாது
ஆம்மா இப்ப நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு தான் கொஞ்ஜோம் ஒரு கொஞ்ஜோ பெருசா நம்ம போடுவோம் ஆனா அ அங்கல்லாம் பாத்தீங்கனா அப் அப்டியே ரொம்ப பெருசாவே போட்றாங்க ஆனா அத எப்டி கிளீன் பண்றாங்கன்றத நெனச்சா சவி எனக்கு இங்க சாப்புற்றதுக்கே எனக்கு மனம் வராது ஆஹ் அவ்ளோ அவ்ள பெரிய பீசாத்தான் போற்றாங்க ஐயோ முக்கால்வாசி பாத்தீங்கனா பாய் வீட்டு பிரியாணி அப்டின்னு சொல்லி சமப்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்க எல்லாமே வந்துட்டு நல்லாவே ம் வேக வச்சுதான் குடுக்குறாங்க அந்த ஒரு அந்த நச்சித்தன்மை இல்லாம தான் குடுக்குறாங்க ஒரு சில இடங்கள்லனா வந்துட் இது மாதிரி ஓ கொஞ்ஜோம் அதோட சுவை வந் அது வ கவுச்சி அதோடைய வெண்மையாவே இருக்கும் அந்த கறி எல்லாம் பாத்தி
ஆமா ஆமா ஆம் அத நம்ம அதிகபட்சமா வந்து பாத்தீட்டீங்கன்னா நம்ம நம்ம வீட்ல எடுத்துட்டு ஒரு ஒரு பிரியாணிங்க வாங்குன டுபிப்டி டு ஹண்ட்ர்டு ஆகுது அதுக்கு நம்ம விட்லையே அந்த சிக்கன எடுத்துட்டுவந்து நம்ம அருமையா செஞ்சு சாப்ட மாரி இன்னொரு நேரமும் சாப்
கடைகள பாத்தோம் அப்டின்னாக்க குறஞ்சது பாத்தீங்கன்னா எறநூறு எறனுத் ன்பது வரைக்கும் நமக்கு விக்கறாங்க ஆஹ் ஒரு கிலோ கறி எடுத்தோம் அப்டின் வே அதிக பச்சம் ஒரு முன்னூறு ரூபா குள்ளயே முடிஞ்சிடும் எப்டி பத்தாலும் வீட்டுல உள்ள எல்லா பொருளுமே நம்ம இருக்கும் கு சமைக்கக்கூடிய பொருள் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு பிரியாணி வந்து ரெண்டு பேர் சாப்டவும் முடியாது ஆஹ் ஆமா நம்ம வீட்லயே வந்துட் ஒரு ஐநூறு ரூபா செலவு பண்ணோம் அப்டின்னா வீட்ல உள்ளவங்க அனைவருமே நல்ல நல்லா சாப்படுறதுக்கு நம்ம ஒரு அருமையன சாப்பாடு சாப்ட்ட போல நல்ல சாப்பாடு அப்டின்ற பேருக்கு சாப்ட்டு போய் டலாம்
ஆமா திருப்தியா சாப்பிட்டு நல்லா நல்லா இருக்கும் ஆமா ஒரு சில நேரம் வந்து என்னா நம்ம ரொம்ப இதா இருக்கும் ஒரு விதமான
அதாவது அதல்ல ஆஹ் கண்டிப்பா அதாவது நம்ம எல்லா நேரமும் வந்து நம்ம கடையில சாப்ட்டு சாப்ட கூடாது அப்டின்னு சொல்ல வரல ஏன்னா வீட்டுல நம்ம வேலையா இருக்கும் போது ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு விடுமுறை அப்டி இருந்திருந்த நல்லா ஆஹ் அப் அந்த வந்து இந்த மாதிரி சாப் போறதா விட நம்ம வந்து சைவ உணவங்களை எடுத்து சாப்பிட்டு போயிடலாம்
கண்டிப்பா ஆஹ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதிகமா இப்போ ஏ நான் இப்போ அச அசைவம் எடுத்துட்டு இருந்தா அது உங்களுக்கு ரொம்ப இதாயிடும் அதனால எப் ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க அந்த மாரின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் எடுத்தோம்னா அதோடைய இது நமக்கு தெரிஞ்சுக்காது நம்ம ஒவ்வொரு வாரமும் எடுத்து அத்தம் இல்ல எடைப்பட நாட்கள்ல எடுத்து சமைச்சு சாப்பிட இருந்தோம்னா அந்த கறியோடைய அந்த இருக்குமே நமக்கு போயிரும் எங்க போனலும் அது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இதா இருக்காது
ஆமா தோழரே நன்றி உங்களோட நிறைய விஷயங்கள கலந்துரையாடிருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் தரை
ஆஹ் நன்றி ங்கமா நன்றி